ஆ மொதல்ல கூட நல்லா தா கேட்டுட்டுருந்துச்சு தோழி சடனா காலு கட் ஆயிடுச்சு தோழி
ஆமாம் தோழி எதுனால அப்டி இருக்குன் தெர்ல சேரி வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோ
ம் செரிங்க தோழி இல்ல தோழி சாப் டனு தோழி
ஓ ஓகே ஓ
எங்க வீ ட்ல கீர தோழி கீர வெச்சிட்டு பருப்பு கீர வெச்சிட்டு அ ப்றமா அந்த கட்லட்டு சொல்லுவாங்கில்லியா
கட்லட்டு எனக்கு எப்டி செய்றன் தெர்ல ஆனா கேள்விப்பட்ருக்கே
ம் அந்த கறி வெச்சு நெறிய கறி வெச்சு செய்வாங்க தோழி நல்ல சூப்பரா இருக்கு தோழி
அப்ப நீங்க செய்முறை சொல்லுங்க நா தெரிஞ்சிக்கிறே
செரிங்க தோழி ஓகே சொல்லிர்லா அது எப்டி செய்யனுனா நம்மே கொஞ்சோ பெரு சு பெருசா தக்காளியோ வெங்காயோ பெருசு பெருசா வெட்டி வெச்சுக்னு தோழி ஒரு கடாய்ல எண்ண விட் டுட்டு அப்றமா நாம என்ன பண்ணனு கறிய நல்லா வாஷ் பண்ணி வெச்சுக்கனு எல்லா ரெடியா வெங்காயோ போட்டுட்டு அதுக்கப்றமா அதுல நெறய அந்த க றி நம்ம எவ்ளோ கறி வெச்சிருக்கமோ அது குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல போட்டுர்னு தோழி
ம்
அதுக்கப்பறமா அது எண்ணெய்ல நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்னா பண்ணணு தக்காளி போடனு தோழி தக்காளி போட்டு அதுவு கொஞ்ச நல்லா வத வதக்கிட்டு சும்மா ஒரு பத்த தேங்கா போடனு அதுல கட் பண்ணி அந்த அதுல ஒரு பத்து தேங்காய் போடணு பூண்டு கொஞ்சோ போடணும் தோழி போட்டுட்டு மஞ்சத்தூளு அப்பறமா மெளகா ல மெ மெளகா தூள் இருக்குதுல்லியா ரெட் கலர் அந்த பொடி எல்லாமே போட்டு நல்லா உப் பெல்லா பாத் தர்னு எப்டி இருக்கு டேஸ்ட் பாத்துர்னு கரெக்டா இருந்துச்சுனா அத கொஞ்ச நேரோ ஆற விட்டுர்னு தோழி
ஓ ஓகே தோழி
லா சூடா இருக்கும்போது நீங்க அரச்சிங்கன்னா அது என்ன ஆயிடு உங்களுக்கு அப்டியே மூஞ்சிலே இது பட்டிரு அதனால அது கொஞ்ச நல்லா ஆற விடணு நல்லா ஆர்ந்ததுக்கு அப்றமா நம் மிக்சில மிக்சி ஜார்ல போட்டுட்டு அந்த மா அந்த கறி அந்த பேஸ் ட் ரெடி பண்ணிருக்கோ இல்லயா தக்காளி வெங்காயலா போட்டு
ஆமா
அது நம்ம ஜார்ல போட்டு அரைச்சிர்ணு தோழி
ம் ஓகே
சேரி அதுக்கபறமா நம்ம என்னா பண்ணனு ஒரு சைடுல இந்த ஒடச்ச கல்ல எல்லா இருக்கில்லயா
நம்ம கறி வந்துட்டு எப்பவு ஒரு கிலோ எடுத்து அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல அத விட க
இல்ல தோழி இதுக்கு ஒரு ஒரு நீங்க இந்த அரக்கயீ அர கிலோ எடுத்தாலே போது தோழி
ஓ சேரி சேரிங் தோழி
அர கிலோ கறி எடுத்தாலே போது நம்ம அந்த கறிக்கு ஏத் த்த அளவுக்கு நம்ம மசாலா ஏட் பண்ணணு தோழி அந்த இப்போ ஒரு ஒரு அரக்கி கிலோ நீங்க கறி எடுக்கறீங்கன்னா ஒரு மூணு வெங்காயோ ரெண்டு தக்காளி எடு தோழி
ஆ சரி ஓகே
சரிங்களா அது கொஞ்சம் நல்லா ப் இப்போ நீங்க பெருசு எடுங்க அது சைஸ்கேத்த ஏத்த மாதிரி நீங்க எவ்ளோ கறி எடுக்கிறீங்ளோ தக்காளி வெங்காயம் சைஸ் கே க்க மாதிரி நம்ம பாத்து எடுத்துக்கணு தோழி
ஓ சரி தோழி
ம்ம் அதுக்கப்பறமா நம்ம அந்த பேஸ்ட் ஜார்ல அடிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த ஒடச்ச கடயில இருக்குல்ல அது ஒரு ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிராமு ஒரு ஒடச்சக்கல்ல எடுத்து நல்லா அ மெதமா ல்ல குட்டி குட் குட்டியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெலிசும் இல்லாம ரொம்போ ரொம்போ தடுசும் இல்லாம மீடியம் அரிச்சுிக்கணும்
ம் சேரி தோழி
ரிங்களா அத அரிச்சிட்டு என்ன பண்ணணு நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா அதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு எவ்ளோ தேவையோ அவ்ளோ அளவுக்கு அந்த ஒடச்சக்கல்ல பவுடரு அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் அது நல்ல கலந்துட்டு அது ஒரு பதமா ஒரு உருண்ட புடிக்கற மாதிரி இப்போ வட புடிப்போ இல்லையா நம்ம எப்டி கையில அந்த அளவுக்கு கன் கன்சிஸ்டன்சில்ல வந்துரணும் ஒரு பதம் ஒரு பதத் த்துல வந்துரணும்
ம்ம்
சரிங்களா தோழி அந்த ஒரு பதத்துல வந்து அப்பறமா நம்ம என்ன பண்ணோம் கையில கொஞ்ச லைபட்டா எண்ண தொடவிட்டு அது எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வட மாதிரி எடுத்து ப ஒரு பிளேட்ல கூட வச்சுக்கலாம் இல்லன்னா டிரெக்ட்டா அப்டியே ஒரு தவ்வால என்ன வீட் ட்டு என்ன கொஞ்ச சூடானும் சரிங்களா சூடு ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இது போட்டீங்கன்னா அது அப்டியே வெடிச்சு வெடிச்சு ஒரு மாரி தூள் தூளாயிடு நல்லா என்ன கொஞ்சம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நீங்க இது போட்டீங்கன்னா அது நல்லா அப்டியே வட மாதிரி சூப்பரா வரும்
ஓ ஓகே தோழி அப்ப அந்த வட மாதிரி நம்ப பண்ற இதுலயே இவ்ளோ இதெல்லா ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது து அதோட நேம் கட்லட்னு சொ சொல்லிட்டு சொல்றமோ அந்த சிக்
ஆமா சிக்கனு மட்டனு அதிகமா சிக்கன விட மட்டன் போட்டா இன்னு செம்மையா இருக்கூ டேஸ்ட்டு
ஓ செரி செரி
அது போட்டா உன்னோ சூப்பரா இருக்கூ சிக்கனு போட்டு எறா கூட போட்டு செய்யலா தோழி எறா போட்டா எறா கட்லட் சிக்கன் போட்டா சிக்கன் கட்லட் மட்டன் போட்டா மட்டன் கட் ந்தர அந்த மாரி எல்லாமே இதே மாதிரி டைப் தான் தோழி என்னன்னா நம்ம இப் இப்ப நம்ம வடைக்குதெல்லா என்ன பண்றோனா வெறு அரச்சிட்டு இந்த வெங்காயோ அதெல்லா அப்டியே பச்சையதான மிக்ஸ் பண்றோ
ம் ஆமா
பண்ணி அது ரெடி பண்ணி வெச்சிட்டு அதுக்கப்புறமா போட்றோ இது எல்லாமே நம்ம புதல்லயே கொஞ்ச சமைக்கணு
ம் ம்
மட்டன் எல்லா எடுத்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சோ அந்த மட்டன் நல்லா வேகணு அப்போதான் நீங்க சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும்
அதா மட்டன் நம்ம எடுத்துட்டாலே தனியா குக்கர்ல போட்டு வேக வச்சுதானே பண்ணு
ஆமா ஆமா இப்போ நீங்க மட் மட்டன் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க கடல பருப்பு இருக்கு இல்லியா அதுலயே போட்டுட்டு விசில் விட்டுருலா
ம்
சரிங்களா இதுவே நீங்க சிக்கன் எடுத்துவீங்க எறா எடுத்துக்கிறீங்கன்னா ஒடச்ச கடலயே போதும் நம்மளுக்கு இப்போ நீங்க சிக்கன் பண்றது ஏறால பண்றது ஈஸி டக் டக்குனு நம்ம காலையில பண்ணி கூட குடுத்துற்லா மட்டன்னா நம்ம விசிலு விடணு அதுக்கப்பறமா அது எடுத்து சமைச்சு அது நறு கொஞ்சோ எஸ்டாவாருக்கூ வேல ஏன்னா ஆமா அது கொஞ்சோ அதுவே க்கனு இல்லியா இல்லன்னா நம்மளால சாப்ட முடியாது சரியா இதே கான்செப்ட் தா தோழி எண்ணெய்ல போட்டு அந்த வட எல்லா ப்டே கொஞ்ச அப்டியே சுட்டு சுட்டு கொஞ்சோ என்ன பாத்தீங்கன்னா நல்லா நம்ம உள்ள எல்லா நல்லா சமைஞ் ச நல்லா இது ஆகுனோ பச்சையா இல்லாம இருக்கனோனா இன்னு கொஞ்சோ நம்ம ம் கொஞ்சோ லோ ஃபிலேம்ல வெச்சுட்டு நம்ம இது பண்ணோனா அது கொஞ்சோ நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருக்கூ தோழி
ஓ ஓகே தோழி அப்ப நீங்க சாப்பாடு உங்க வீட்ல செம்மையா இருக்கும்
உம் ஆமா தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அதே மாதிரி எங்க பக்கத்து வீட்ல ரம்ஜானுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட்டா அது என்னன் தெரில எனக்கு பிஸ்கட் மாதிரி இருக்கூ அது வந்துட்டு தருவாங்க அது சாப்ட்டோனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கூ அது பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா
பிஸ்கெட் மாதிரி ஐம் இப்ப ரம்ஜான்ல ஆ ஷீர் குருமா தான செய்வாங்க
இல்ல ஸ்வீட்ல சொல்றே இப்ப முறுக்கு செய்வீங்க
இல்ல தோழி முறுக்கு செய்ய மாட்டோ தூ தோழி நாங்க அந்த இக்கு இது ம நாங்க செய்ய மாட்டோ தோழி ரம்ஜானுக்கு ரம்ஜானுக்கு நாங்க பிரியாணியு ஷீர் குருமா செய்வோ தோழி இங்க பக்கத்து வீட்ல இருக்குறாங்க சின்சு அவங்க பண்ணுவாங்க இந்த முறுக்கு அதரசம்மு அப்றோமா இந்த கல்லி என்னென்னவோ சொல்லி செய்வாங்க அந்த அரிசியில உருண்டை பிடிக்கிறாங்க இல்ல இது எல்லா பண்ணி தருவாங்க
பக்கத்து வீட்ல ஒரு முஸ்லிம் ஆ அத் அவங்க தா இருக்காங்க அது என்ன சொல்றதுன்னா அது என்னமோ அதாவது ஸ்வீட்டுக்கு இப்ப நம்ம இப்ப ரவ்வா வெச்சு அ உருண்ட உருண்டையா அ போட்டு குடுக் ப்பாங்க அது பேர் தெர்ல அதுவு நல்லா இருக்கூ அதே மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்கு அது ஏதோ ஒரு மாவுன்னு தா சொல்லுவாங்க மைதா மாவா என்னன்னு தெரியல அது நம்ம சே சாப்பிட்டு பாக்குபோது டேஸ்ட்டா இருக்கு ஆனா இது வந்துட்டு நீங்க செய்யறது தா நா கடையிலலா கூட கே இல்ல இது நா பாத்தது இல்ல
அது எதுன்னு தெரியல தோழி ஏனா நானு செஞ்சதில்லை தோழி ஏ அது எந்த ஊரு சைடு தோழி
புதுக்கோட்டை சைடு தா
அப்படியா தெரியல தோழி இந்த நாங்க சென்னை செயிடு தோழி சென்னையில இந்த வெறு இந்த ஸ் கீர் குருமா அந்த சீர் குருமா தெரியுல்ல பாயாசோ மாதிரி செய்வாங்க
தெரியலையே தோழி அது பத் தீனா
ம் பாயாசோ மாதிரி இப்ப நீங்க பாயாசோ செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி எங்களுக்குன்னு து சேமியா இருக்கூ ரொம்போ மெலிசா இருக்கூ நீங்க பாயாசோ பண்றதுக்கு சேமியா கொஞ்சோ குண்டா இருக்கூ இல்லையா நாங்க செய்றது சேமியா வீட் ட்லயே செய்வாங்க ரொம்போ மெலிஸ் தருக்கோ ஒரு நம்ம முடி இருக்குதில்லியா அ ந்த மாதிரி இருக்கோ
ஓ சேரி சேரி
சா இருக்கோ அதுல வெச்சு இது சி சீர்குருமா அப்டின்ட்டு சொல்லி செய்வாங்க அதே நா பாயாசம் வெக்கிறோ இல்லியா அதே மாதிரி சைட் அதே வெப்பாங்க அதே பால நல்லா சுண்டா காய்ச்சுட்டு
அதுலே ஜீனி போடுவீங்க அ ப்டிதானே
மா தோழி
ம் ஓகே ஓகே ஆனா நேம் மட்டு ஷீர் குருமாவா
ஆமா ஷீரு குருமா பாயாசோ நீங்க செய்றீங்கள அதே மாதிரி நாங்க இந்த சேமியால செய்வோ நெறைய நல்லா திக்கா பால்லு அப்புறமா மிலுக் மெடு எல்லா
போட்டு பயங்கரமா
ஆமா ஆமா நல்லா அந்த அ பாதாமு காஜு பிஸ்தா இதெல்லா நல்லா நெய் யில போட்டு நல்லா அதிகமா போடுவோ போட்டு அப்டியே திக் காருக்கு நீங்க வாயில வெச்சீங்கன் வெச்சுக்கோங்களே விடவே மாட்டீங்க க்ளாஸ் து அந்த மாதிரி இருக் கோ
ஓ அப்ப நீங்க அத விட பயங்கரமாவு சமைக்கிறீங்கன் நெனைக்கிறே
ஒரளவுக்கு தெரியு தோழி எங்க வீட்ல இன்னு நல்லா சமைப்பாங்க தோழி எங்க வீட்ல ஏ என்ன நா‌ எ நாதா கொஞ்சோ சுமாரா செய்றவ என் தங்கச்சிங்க எ அக்கா என்னோட குட்டி தங்கச்சி என்னோட அக்கா உன்னு சூப்பரா செய்வா தோழி கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க தோழி உங்குளுக் க்கு செஞ்சு தரே
ம் கண்டிப்பா வரே தோழி நீங்க சொல்லேலே தெரியுது நா சமையல் வந்துட்டு ஒங்ளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குனு ஆனா நாலா அந்த அளவுக்கெல்லா இல்லப்பா நாலா அரகொறதா
அதெல்லா ஒன்னு இல்ல தோழி ஈஸியாதா ஒங்ளுக்கு பாயாசோ வெக்க தெரிமா தோழி
ஆஹ் பாயாசோ வப்பே தோழி அதெல்லா ஒன்னு பிரச்சன அது கொஞ்சோ என்ன சொல்றது ம் ஈஸியான டிஸ் தானே அதனால வச்சுருந்தே
ஆமா அந்த மாரி தா தோழி ஒரு நாள் நா ஒங்ளுக்கு சொல்லி தரே எது எப்டி செய்னுனு செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி
ம் ஓகே தோழி நம்ப தொடந்து அடுத்ததுல பேசுவோ நன்றி
செரி நன்றி தோழி